கேக்குதுங்ளா
ம் கேக்குது
அஹ் தானாவே கட்டாயுட்து அந்த ஒரு ஏழு நிம்சோ இந்த ஏழ்ற நிம்சோ வரப்ப தானா கட்டாயுரது என்னனு தெர்ல
போல்டா பேசுற மாறியே இல்ல
ஏன் சவுண்ட்டு கம்மியாருக்குன்னு சொல்றீங்ளா
நா பேசறது நல்லா கேக்குதா உங்ளுக்கு
இல்ல நீங்க பேச கொஞ்சோ லோவாதா கேக்குது
அது மாரி நீங்க பேசறது எனக்கு லோவாத கேக்
அது எனக் தெரிஞ்சு ஆப் மூலியுமா பேஸ்றனால அந்த மாறிர்க்குனு நெனக்றே எனக் தெரிஞ்சு
இல்லயே நா இதுவரயோ எ த்தன கால் பேசிருக்கேன் என்னோட அந் இன்னொர் நம்பர்ல
கால் பேஸ்னா அப்ப கூட எனக்கு நல்லா தெளிவாதாருஞ்ச்சு பட் ஒங்க வாய்ஸு ஏன் தெர்ல இந்த ஈவ்னிங்லந்து இப்ப பேஸ்றப்ப அதே மாறி கொஞ்சோ லோவா தான் கேக்குது
அப்புடியா
ஆமா உங்ளுக் மெசேஜ் கூட பாருங்க நாம அனப்புறப்ப கொஞ்சோ டிலேயா தா சென்டாவுது உங்ளுக்கு சென்டாறது எனா நா ஒய்ஃபை தா ஜியோ ஒய்ஃபைதா யூஸ் பண்ற வீட்ல
அப் டியா ஆனா நா வெளிய தான இருக்கேன்
ஜியோ யூஸ் பண்ணறனா எனக்கு அது அன்லிம்ட்டட் தா தெர்ட்டி எம்பி ஸ்பீடா எனக்கு எப்யுமே அது டவுன் ஆகாது
எனக்கு உங்க மெசஜி ஒடனே தான வந்துச்சு
ஆனால் உங்ளுக் போறதுக் கொஞ்ச டிலோவாவுது ஒரு செகண்ட் டிலே ஆய்தா போது நம்ம அந்த ஒரு டிக்கு கூட ஆகாது நமக்கு வந்தா டைமிங் மாறி வரும் பாத்திங்னா அந் டைமிங் வந்து அதுகப்புற தா டிலேவா போற மாறி தா காட்டுது உங்ளுக்கு
அப்டியா ஆன் நா உங்ளுக்கு அனுப் பினது எல்லாமே ஒடனே எனக் டிக் ஆய்டுச்சு
ம் ம் ம் உங்ளுக்கு ஏதோ லைட்டா என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றிங்க
யாரு நானா ஜியோதா
ஜியோ தா அது இப்டி உங்க ஏரியா டவர் எதா இப்ப தூரமாருக்குங்களா ல இப்ப எதாவுது தெரிதா உங்ளுக் டிஃப்ரென்ஸ் எதாதுதா இப்டி அடிக்கடி இது மாறி தா இருக்ங்களா எப்யுமே அப்டி தா இருக்கா
இல்ல வெளிய உக்காந்தா மேக்ஸிமம் டவர் நல்லா தா கேடிக்கும் நா இன்னொரு மொபைல் என்னோட மொப் லிருந்து கனெக்ட் பண்ணி தா பேசுறேன்
ஒய்ஃபை போட்டு பேசுறிங்ளா
ஆமா ஆமா இன்னொர் மொ பைலருந்து ஒய்ஃபை போட்டு தா பேஸ்றேன்
பாத்திங்னா அத்ல என்ன ப்ரச்சன வருன்னா உங்ளுக்கு நீங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்றப்போ பாத்திங்ன்ன பேக்ரவுண்ட்ல பாத்திங்ன்னா அந்த மொபைல்க்கும் டேட்டா உங்ளுக்கு கன்ஸ்யூம் ஆகும் இந்த மொபைல்க்கும் டேட்டா கன்ஸ்யூம் ஆகும் இப்ப நம்ப பேஸ்றதும் பாத்திங்ன்னா இந்த த்ரூ ஆப்ல நமக் பேசுறனால அதோட டே உங்ளுக்கு கிளாரட்டி தா கொஞ்சோ கொறஞ்சிதா கேக்கு உங்ளுக்கு
அப்டியா
உம் அதுதா ரீசன் இப்ப நார்மல் நீங்க வாய்ஸ் கால் பேசுன அது ஒரு கணக் அது வேற இந்த கால்ல இந்த ஆப்புல பேசுறது வந்து உங்ளுக்கு த்ரூ ஆப்புல்ல வந்து அந்த வி வோ ஐப் பி காலா தா கன்வர்ட் ஆகுது அப்டிங்குறப்ப அதல தெளிவு அந்த டே அந்த கிளார்ட்டிலா கொ கொஞ்சோ டிஃபரன்ஸ் வரும் மொத்த கால் நம்மக்கு உங்ளுக்கு வாட்ஸ்அப் கால கம்பேர் பண்றத விட இன்னு கம்மியா தா உங்ளுக் இருக்கும் சவுண்டு
அத் செரி அதனாலதானா அப்டி இருக் க்கு ஓக்கே ஓக்கே ஓக்கே அப் அப்றோ பிள்ளைங்லாம் என்ன பண்றாங்க
எல்லாரும் தூங்கிட்டாங்க நா நைட் சிஃப்டு அதனால வேல பாத்துட்டு எனக் காலைல ஆற்ரைக்கு தா முடிப்ப லாகவ்ட் பண்ணுவே
அப்புடியா உங்ளுக்கு எத்தன பசங்கே
பையன் ஒன்னு பாப்பா ஒன்னு உங்களுக்கு
அப்பிடியா சூப்பர் எனக்கு ஒரே ஒரு பையன்
செரி என்ன படிக்கிறாரு
இப்பதா யூ கே ஜி
யூ கே ஜி -ங்களா செரி செரி செரி
ரங்க்கு என்ன வேல பார்க்கி டிங்க நைட் டைம்மே நைட் டைம்ல இப்போ - இப்ப ஆறர மணி வரயும் உங்களுக்கு அஹ்வேலை முடிஞ்சுச்சுன்னா திரும்ப போயிட்டு தூங்கிடுவீங்க
ஆமா ஆர்ர மணிக்கு நான் எல்லாம் எடுத் த்து வச்சிட்டு ஆஹ் கரெக்ட்டா ஆறே முக்காலுக்கு நான் படுத்தேனா திரும்ப ஒரு - ஒரு மணி ஒன்ற மணி வாக்கில தான் எந்திரிப்பேன்
அப்பிடியா
உம்
சூப்பர் உங்க பையன் என்ன பண்றாங்க என்ன படிக்
அவரு இப்போ இந்த வருஷம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு பாப்பா வந்து எங்கன பக்கத்தில வந்து இது நம்ம அந்த அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவாங்கல்ல
ஆமாமா
அங்கதான் போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் சேதிக்கலான்னு விட்டாச்
அப்பிடியா சூப்ப சூப்ப சூப்பர் வயசு ரெண்ட்ர வயசு இருக்குமா
இல்லல்ல பாப்பாக்கு மூன்ற வயசு நாங்க எப்பயுமே யூ கே ஜி தான் ஜாயின் பண்ணுவோம் எல் கே ஜி ஜாயின் பண்ண மாட்டோம் பையனுக்கு அப்பிடித்தான் பண்ணோம் டைரெக்ட்டா யூ கே ஜீ தா போட்டாச்சு எதுக்கு போறது அந்த வயசுல போய் கஷ்டப்பட்டுட்டு பாவம் பையத் தூக்கிட்டு எழுதிருக்கா இங்கேதான் ஃப்ரீயா ஜாலியா போயிட்டு வரட்டுமே
அது செரி இங்கல்லாம் நாங்க விடுவா இல்ல ப்ரி கே ஜீ -ல இருந்து அதுக்கப்புறோ எல் கே ஜி க்கப்பற யூ கே ஜி எல்லாமே விடுவோம்
ம் இல்ல அனுப்பலாம் இப்போ அத மொதல் மாதிரி இப்போ எதுகேஷன் ஒன்னு அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது வாங்குற காசுக்கோ அவங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு சம்மந்தமே இல்ல ரொம்ப ஒர்ஸ்ட்டா தான் இருக்குது எல்லா பக்கமுமே ப்ச் அதனால வந்து வீட்லே சொல்லி் குடுத்துட்டா அவங்க ஆஹ் யூ கே ஜி போறப்போ அவங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கும் ஸ்கூலுக்கு போய் அவங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்க இங்க அங்கன்வாடி போனன்னா ஆ ஹாஃப் டேல வந்துடுவாங்க அ நல்ல சாப்பிட்டு ப - படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லன்னா காலையில் நேரமே எந்ரிச்சி குளிச்சோன போனம் அது பாவோ மூன்ற நாலு மணிக்கு தான் அப்பிடியே வரப்ப அசந்து போய் வருவாங்க பாவம் அந்த வயசுல
உம் உம்
அந்த காலத்துல நம்மெல்லா படிச்
இங்க வந்து என் பையன ஸ்கூல் விட்டன்னாலு ஆஹ் ஃப்ரீ கே ஜி படிக்கும்போது மத்தியானம்லாம் விட மாட்டே பட் என்ன எல் கே ஜி போனதுக்கப்புறம் காலை மதியானம் ரெண்டு வேளையு போவா போய்ட்டு எனக் அப்புறம் ஈவினிங் வந்துருவா
உம் உம் உம்
நானே ஸ்கூல்ல தா ஒர்க் பண்ற நா வரம்போது அவன கூட்டிட்டு வந்தே ம் ஆமா பண்ற
அது பி எட் முடிச்சிடீங்களா நீங்க
என்ன சார்
பி எட் பி எட் முடிச்சிட்டிங்களா
இல்லல்ல நா படிச்சது வந்து பி பி ஏ படிச்சிருக்கே
ஆ பி பி ஏ முடிச்சுட்டு பி எட் எதும் பண்ணீங்களா இல்ல டைரக்டா அப்டியே ஜாய்ன் பண்ணிடிங்களா
பி பி ஏ முடிச்சுடு அப்டி தா ஜாய்ன் பண்ணிருக்க
ஒரே நிம்ஷ இருக்குங்க இல்ல பி பி ஏ முடிச்சுட்டு நீங்க பி எட் முடிச்சுட்டு போனீங்களா இல்ல டேரக்டா போனீங்களான்னு கேட்ட
இல்ல டேரக்டாதா போயிருக்க நா இன்னு பி எட்லா பண்ணல பி பி ஏ தா முடிச்சுட்டு முடிச்சிருக்கே இப்ப எம் பி ஏ போடலான்னு ஒரு ஐடியால இருக்கே
இல்ல இப்ப நீங்க டீச்சிங் லைன்லயே உங்களுக்கு போற மாரி ஐடியா இருந்ச்சுன்னா ஆ தயவு செஞ்சு எம் பி ஏ பண்ணாதீங்க பி எட் பண்ணுங்க
அப்டி சொல்றீங்ளா
ஆனா ஏனா பி எட் முடிச்சிங்ன்னா உங்களுக்கு நீங்க கவுர்முண்ட் எக்ஸாம்லா நீங்க தாராளமா எழுதலா நீங்க எழுதி நீங்க ஸ்கூல் லெவல் போறீங்கன்னு வெச்சுகங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு புரிதுங்களா நா எம் பி ஏ ஆனா
அது நீங்க கூப்டுட்டே இருந்தாங்க செரி ஓகே அது போலா அப்டின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டிருக்கே ஒரு டூ இயர்ஸ்ஸா
அதா இப்ப நீங்க போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாராளமா உங்களுக்கு அந்த ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ்லா இருக்கு அத வெச்சு நீங்க என்னா பண்ணுங்க பி எட் போட்டுருங்க பி எட் முடிச்சீங்கன்னா உங்க நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு பட் எம் பி ஏ இப்போ நானும் பாத்தீங்கன்னா எம் பி ஏ தா முடிச்சிருக்கே எம் காம் முடிச்சிருக்கே எம் பி ஏ முடிச்சிருக்கே பட் அப்பிடி ஒன்னு இது கெடையாது இந்த டிமாண்டு இப்போனா அதெல்லா கெடையாது அவங்க ஸ்கூலிங் நீல போறதுனால பி எட் முடிச்சிங்ன்னா உங்களுக்கு சரியான பி எட் முடிச்சுட்டு போறப்போ டீச்சிங் இன்னு கொஞ்ச உங்களுக்கு மெரிட்டா இருக்கு உங்கள நல்ல இதா பாப்பாங்க உங்களுக்கு ஒரு டிகிரி பி எட்டுங்கிறது அது நம்ம டீச்சரா போறதுக்கு மெய்ன் டிகிரியே பி எட் தா
ஆஹா ஆ ஆ
அதனால வந்து நீங்க பிஎட் பண்ணீங்கன்னா அழகா முடிச்சீங்ன்னா உங்களுக்கு என்ன டெ டெட்டு வரு டி ஆர் பி எக்ஸாம் வரு அதுல எதையோ ஒன்னு எழுதி பி எட்ல படிக்க கூடிய அதே தா எக்ஸாம்ல கேப்பாங்க நா எம் காம் எம் பி ஏ
எம் காமா
உம் நா எம் காம் முடிச் சு எம் பி ஏ முடிச்சிட்ட
ஓகே ஓகே அது சம்மந்தப்பட்ட வேலையில தா இருக்கீங்களா
உம் ஆமா ஆஹ ஒர்க்ஃப்ரம்ஹோம் தா எனக்கு ஆனா வீட்ல இருந்தா எனக்கு
அந்த ஃபாரிங் எல்லா போமாட்டீங்களா ச் ஊருக்குள்ளேயே கெடைக்கிற வேல பாத்துபீங்களா
அங்க போயி அந்த நா நாலு காஸ் சம்பாரிச்சு நா நிம்மதி இல்லாம இருகுறதுக்கு அது ஏ வீட்டோ இருந்துட்டு போயிர்லாமே
ஆஃபிஸ்
இப்பதா நம்ப எங்கயு போனதுல்லப்ப நா போயற்ற இந்தியா குள்ளன்னு பாதிங்ன்னா நா பூனேல வர்க் பண்ணிருக்கேன் அதுகப்புற டெல்லியில ஒர்க் பண்ணிருக்கே அப்புற சென்னையில இருந்திருகிற கொஞ்சகொஞ்ச நாள் அங்கெல்லா கொஞ்ச வருஷ அங்கெல்லா இருந்திருக்க இப்போ எனக்கு ரீசண்டா தா எனக்கு ஒரு ஒன் இயரா ஆ ஒர்க்ஃப்ரம் ஹோம் கெடைக்கு அப்ப வீட்டோட வந்து செட்டில் ஆயிட்டே
ம் ம் அது சரி இங்கெல்லா எல்லாருமே வெளிநாடு போயிருவாங்க
ம் ம் இல்ல உங்க ஊர் பக்க தென்காசி அந்த கடையநல்லூரு அப்பற நம்ம திருநெல்வேலி இந்த பக்க நமக்கு தஞ்சாவூர் பக்கோ புதுக்கோட்டை முத்துப்பேட்டை அந்த பக்க எல்லாமே மோஸ்லி வெளிநாடு போய்ருவாங்க அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியு எ ஃபிரன்ட்ஸ் சர்க்களே நிறைய பேரு இருக்குறாங்க
நா படிச்சி முடிச்சி ட்ரைனிங்போய்ட்டு அதுக்கப்புற ஸ்ட்ரைட்டா
உம் உம் உம் மோஸ்டா இந்த தேனீ அந்த தென்காசி பய நெறைய பேரு எனக்கு தெரியும் ஃப்ரண்ட்ஸ்லா இருக்காங்க எல்லாருமே வெளிநாட்லதா இருக்காங்க
அப்படியா ம் ஓக்கே ஓக்கே இங்க எங்க வீட்லயுமே எல்லாருமே வெளிநாடு நல்லாருக்காங்க
நான் வீட்லயு எங்க அப்பா அம்மா விடல அதனால இங்கயே இருந்தாச்சு
உம்
ஆங்க போனும்
வீட்லே இருந்தா கொழந்த குட் டீ ஒய்ஃபு எல்லாரோடையு சேர்ந்துருக்கலா
ம் ம் ப்ச் அதான் ஆரம்பத்துலருந்து கொஞ்சோ வெள்நாடு போனுங்கிற ஒரு மைண்ட் செட் வரல அது அப்டியே விட்டாச்சு இங்கேலோ இந்தியா குள்ள வேல பாத்து ரிங்க சுரி இட்டு அப்டே விட்டாச்சு
ஓக்கே நல்லது தா
பி எட் ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப தா ஜூன் க்கு ம் ம் ஆமா
என்ன சொல்றீங்க
இந்த ஜூன் இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு அதனால பி எட் வேணா நீங்க உங்க பக்கத்துல உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் எதுன்னு கேட்டு நீங்க கரஸ்ல கூட போலா வேலைக்கு போயிட்டு
ஆமா அதா கரஸ்லதா நான் எம் பி ஏ பண்லான்னு நெனச்சேன்
இல்ல இல்ல எம் பி ஏ பண்ணாதிங்க எம் பி ஏ பண்ண என்னோட அட்வைஸ் நான் சொல்றேன் என் பி எட் பண்ணுங்க உங்க ஃப்யு ஞ்சோ நல்லாருக்கு எம் பி ஏ பண்ணாதிங்க எம் பி ஏ பண்றது கூடிய செலவு வேஸ்ட்டு தா நா சொல்ல போனா
இன்ஷா அல்லா ட்ரை பண்றேன் நான் எம் பி ஏ கேட்டேன் எம் பி ஏ தான் விசாரிச்சே ஆனா அமௌண்ட் ரொம்ப அதிகமா சொல்றாங்க எப்டின் தா இப்போ நம் அமோண்டா இருவதாயிரம் பக்கத்தில சொல்றாங்க
இரு இரு ஒரு வருஷத்துக்கா இல்ல ஒரு செமஸ்டருக்கா
ஒரு செம்மு கே ஃபஸ்டு ஸ்டார்டிங்கில் அட்மிஸன் அட்மிஸன் கட்டோம்ல அட்வான்ஸா கேட்டது அது கெட்டிட்டே
கம்மியா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகோ எம் பி ஏக் கெலா ஃபீஸ் அதிகோ
இல்ல அழகப்பாலா இந்த இது அதுக்கப்றோ இன்னொரு இதுல கேட்டே அங்க வந்து அம்பது சொல்றாங்க
உம் அம்பதுங்களா
ஆமா கரஸ் நா சொல்றது நான் சொல்றது கரஸ்ல
கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அழகாப்பால ஆ கேக்குது சொல்லுங்க
அழகப்பாள டுவன்டி பக்கத்துல சொன்னாங்க
உம் உம் உம்
இன்னொன்னு எங்கேயோ விசாரிச்சாங்க எங்க அக்கா அங்க வந்து ஐம்பது கிட்ட சொ அண்ணா யூனிவர்சிட்டியா எங்கன்னு தெரியல அது எப்படின்னா எப்படி சொல்றது இப்ப நம்ம காலேஜ் போக மாட்டோ நம்ம காலேஜ் போன மாதிரி நம்மளுக்கு ஆ இது ப்ரெசென்ட் போட்டுருவாங்க ஆ ஆமா ஆமா கண்டிப்பாக பக்கத்துல கொடுக்கணு ஆமா எக்ஸாமுக்கு மட்டு ஒரு செம்முக்கு போணு ஆனா நமக்கு அட்வான்ஸ் எல்லாமே போட்ருவாங்க அதுக்கு அம்பது பக்கத்த சொன்னாங்க
ம் நீங்க அதை சொல்ற நீங்க பி எட் விசாரிக்கங்க அதே நீங்க அழகப்பா அத சொல்றீங்களன் அங்க வந்து பி எட் டுக்கு என்ன கணக்கு எப்டின்னு சொல்லி கேளுங்க
ம் சரி விசாரிச்சு பாப்போ
பி எட் பண்ணீங்கன்னா இப்ப என் வீட்லயே என் ஒய்ஃப் பி எட் பன்னிட்டு தா இருக்குறாங்க இப்போ இப்ப இந்த வர்ஷ பாத்தீங்க ஆமா அவ்ங்க வந்து எம் எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவுங்க
ஓ சூப்பர் எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சைன்ஸ்
ஆமா அவங்க இத்தன வருஷமா சும்மாதா இருந்தாங்க இப்போ போன வருஷ தா நா போட்டே அ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சட்டாங்க இப்ப இந்த ஜூன் கடைசியில அவங்களுக்கு செகண்ட் செம் எக்ஸாம் வருது அவங்களுக்கு முடிச்சாங்கன்னா செகண்ட் இயர் அவங்க இப்போ
அப்டியா அவங்களுக்கு விருப்ப இருக்கா இல்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணறாங்களா
இல்ல இல்ல அவங்க வரைக்கு ஒர்க் பண்ணதில்லை டியூஷன் எடுத்திருக்காங்கங்க அவங்க அவங்க அவ அவங்க காலேஜ் படிக்கயில இருந்தே அவங்க அவங்க பிஃபோர் மேரேஜ் வரைக்கு டியூஷன் அந்த மாரி இப்போ வரைக்கு டியூஷன் எடுத்துதா இருக்கிறாங்க வீட்லயு எடுத்துடுருக்காங்க டென்த் வரைக்கு அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டீச்சிங் புடிச்சிருக்கு அதனால அதுவு திடீர்னு ஒரு ஃப்ரியா வந்துச்சு படிக்கிறேன்னாங்க ம் செரி செரி பாருங்க